ஆ கேக்குது தோழி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
நலமா இருக்கே தோழி நீங்க நலமா இருக்கிறீங்களா
ஆ நலமா இருக்கோ தோலி சாப்ட்டீங்களா
இனிமேதா தோளி சாப்பின்ணு நீங்க
இனிமே தா தோழி சாப்பின்ணு
சேரி ஓகே தோலி எந்த தலைப்ப பத்தி பேசுவோ தோழி
உ கொழந்தைகள பத்தி பேசலா தோழி
ஆ பேசு
உம் அப்பறோ உங்களுக்கு கொழந்தைலா என்ன பண்றாங்க ஸ்கூல் படிக்கிறாங்களா வேலைக்கு போறாங்களா
வேலைக்கெலா போல ஸ்கூல் முடிக்கல எ குழந்தைக்கு இப்பதா ரெண்டு வயச ஆகுது பைய்யே
உ
உ அப்பறோ என்ன சொல்றது ஒரு சேட்டக்கார பையன்னு சொல்லலா
ஆ உ
பேச ஸ்டார்ட் பண்ணல நானு அவே எப்ப பேசுவானு தா பாத்துட்ருக்கே அம்மா சொல்லுவே மாமான் கூப்புடுவே எ தம்பியே
உ
அப்பறோ என்ன பேச ஆரம்பிக்கல எல்லாரு என்ன சொல்றாங்கன்னா ஒரு மூணுவ போறா மூணு வயசுக்கு மேல இல்லனா நாங்கலா அஞ்சு வயசுலதா பேசுணோமா எங்க அம்மா சொல்லுவாங்க
ஆ
அதனால அந்த மாதிரி எதுவு பேசுவே அப்டின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீங்க உங்க கொழந்தை பத்தி சொல்லுங்க தோழி
ம் எனக்கு வந்து ஒரு வயசு தா ஆவது குழந்தாதா தூ ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பட்டேவே முடிஞ்சுது
ம்
ஆ அவன் இன்னு நடக்க ஆரம்பிக்கல அதுதா ஒண்ணு அவ புடிச்சுன் நிக்கிறே பொண்ணு பொண்ணு தோழி
ஆ ஓக்கே தோழி
அதுதா கொஞ்ச இன்னு நடக்க ஆரம்பிச்சே அதுதா கொஞ்ச கஷ்டமா இருக்கு ஏனா நா எனக்கு அதுக்கேத்த ஃபுட்டு் இல்ல எனக்கு ஃபீட் பண்ண அந்த அளவு பா ஃபீட இருக்கே ஒரு டென் ஒரு பதினோரு மாச வரைக்குதா நானு குடுத்தே ஆனா அந்த அளவுக்கு எனக்கு கிடைக் அதனால நானு ஸ்டாப் பண்ணிட்டே. ஏ அதனால அதுக்கேத்த ஃபுட்டும் எனக்கு இல்ல
ஓ ஓ ஓக்கே ஓக்கே தோழி
நடக்கல தோழி அதா எனக்கு கொஞ்ச கஷ்டமா இருக்கு ஆனா அவுங்க கூட இருந்தே ச டைம் போறதே தெரியாது ஆனா அவ பேசுவா அம்மா சொல்லுவா அப்பா சொல்லுவா ஆயா சொல்லுவா தாத்தா சொல்லுவா மாமா சொல்லுவா அத்தைன் சொல்லுவா ஆனா நல்லா பேசுறா ஓரளவுக்கு இப்ப பேச ஸ்டாட் பண்ணிட்டா நல்ல பேசு ஜாலியா சிரிப்பா பாட் இது எடுக்கா சொன்னா எடுப்பா ஆனா கொஞ்ச கவ இருக்குது ஆனா என்ன கொஞ்ச நடக்க ஆரம்பிக்கல அதா ஆனா எல்லாரு அதுதா கேக்கறாங்க எல்லா எட்டு மாச பத் பத்து மாசத்துலே எல்லா கொழந்தைங்கல்லா எடுத்தடி வைக்கும் நடக்குங்க ஒரு வயசாப்பல நல்லா நடக்குங்க அப்டின்றாங்க இன்னு நடக்கல அதா சே
ஆ க்கா எ என்னோட பைய பாத்தீங்கன்னா ஆமா எட்டு மாசமா ஒன்பது மாசத்துலயே வந்துட்டு நடக்க ஆரம்பிச்சே ஐ மீன் பொத்து பொத்துன்னு விழுகறது சும்மா எடுத்தடி எடுத்து வைப்பே ஆ ஆனா பொத்து பொத்து ன்னு விழுந்துடுவா ஆ அதுக்கப்புற ஆமா எல்லாரு சொல்லுவாங்க தா பத்து மாசத்துல ன்னிமே நடக்க ஆரம்பிப்பாங்கட்டு
ம் ம்
அது ஒன்னு பிரச்சனை இல்ல தோழி ஒரு சில பேரு வந்துட்டு ஒன்னு அவுங்க அவுங்க என்ன சொல்றது அம்மா மாரியோ இல்ல
இல்ல அவுங்க அப்பா வந்து ஒன்றரை வயசு ல தா நடந்தாங்களா
ஓ அந்த மாரிதா இருக்கும் கொழந்தைகளும்
அதுவு மண்ணுலல நிக்க வச்சாங்களாம் பீச் சில போயிட்டு கடல்ல போயிட்டு மண்ண பள்ள நோண்டி அந்த நிக்க வச்சாங்கலா கால உள்ளாச்சு மூடி டேய் அப்டிலா நிக்க வச்சேன்றமாரி சொன்னாங்க
ஓ அப்ப கொழந்தையும் அதே மாரி
ஆனா நா ல்ல எங்க அம்மா சொல்லுவாங்க நீ லா எடுத் எட்டு மாசோ ஒன்போது மாசத்துல நடக்க ஆரம்பிச்சிட்டா ஆனா அவ டோட்டலா அவங்க அப்பா மாரியேதா அவங்க அப்பா ஃபேஸ் கட்டேதா ஒடம்பூ பேசுறது எல்லாமே அவங்க அப்பா மாறிதா இருக்கா அவ
ஓகே ஓகே
ஆ ஆ சிஷ்
அப்ப அவங்கள மாரி நடக்கறது கொஞ்சோ லேட்ஆவு அப்பறோ கொழந்தைங்கள்ல வேற என்ன சொல்லலா அ எந்த அளவுக்கு வந்துட்டு சேட்ட பண்ணு சேட்டைனா வந்துட்டு எப்படியு ஒரு ரெண்டு வயசுல சேட்டை பண்ண ஆரம்பிச்சிருங்க
ஆமா சரி சரி பையன் சேட்டா பண்றா அவ்வ வச்சிருக்க முடில த்த படிக்கட்டு ஏறி மேல வந்துரா
உ
அத போட்டு இத்து கொட்டுறா இத போட்டு இத்து கொட்டுறா பால ஊத்துறா தண்ணிய வச்சு விளாட்றா தண்ணிக்கு குடுக்கலான அழுவுறா ரொம்ப அடோ புடிக்கிறா சத்துதா அதுவச்சு சமாளிக்க முடியல இப்ப அவளைக்கீழதா இழுத்துனு போய் விட்டு அவரு வேலைக்கு போயிட்டார் எங்க வீட்டுக்காரு ஆம்மா கிட்ட அங்க அங்கந்தா அவங்க சாப்பாடு ஊட்டிப்பாங்க
உ உ அதே மாரி கொழந்தைங்கள என்ன சொல்றது இன்னு கொஞ்சலா வளர்ந்துருச்சுங்கன்னா அந்த மாவலா அரைச்சு வச்சோன்னு வச்சுக்கோங்களே கீழே லா எதுவு வச்சிரவே கூடாது ஹ உத் த்திட்டு அதுக்கு மேலயே அதுக ஊத்திக்குங்க அது மாரி அது மாரி கொஞ்சோ சுடுதண்ணி எண்ணெய் இதுக்கெல்லா கொஞ்சோ பாதுகாப்பா வச்சுக்கணு அது மாரி தண்ணிய வந்துட்டு டு நம்ம என்ன சொல்றது அந்த அண்ண கூட அதுலலா தண்ணிய அவ்வளவா வக்க கூடாது
உ உ
உ அது ஒரு வாட்டி பைய்யே என்ன பண்ட்டானா டக்குன்னு நாங்க இங்கிட்டு இருக்கும்போது எங்களுக்கே டிமிக்கி குடுத்துட்டு ஓடி போய் தொட்டிக்கிட்ட கரெக்டா அந்த சும்மா சின்ன அண்ண கூடதா அதுல ஒரு வாட்டி விளையாடிட்டு இருக்கும்போது கரெக்டா எ தம்பி வந்து பாத்து எங்கள அவ்ளோ திட்டுனா உள்ள தவறி விழுந்தா என்ன ஆ குரது அப்டி இப்டின்னு தண்ணி விஷயத்துல நாங்கல்லா உஷாரா இருக்கோமோ இல்லையோ எங்க வீ்ட்ல எ தம்பி நல்லா உஷாரா இருப்பா
உ
கொழந்தைய பாத்துக்குறதுலயுமே அட்டாச் ச்மன்ட்டு எங்க எல்லாரையு விட அவே தா
ஆ ஆமா சிஸ்டர் அவுந் ரொம்பதா அது வீட்ல இருக்கவங்க இந்த தங்கச்சி தம்பி அண்ணா அவங்கல்லா ரொம்ப கேரிங்கா இருப்பாங்க அது உண்மதா சிஸ்டர் ஆனா
ம் இப்ப நாங்க எல்லா வந்தோன்னா எங்கிட்டாவது வெளில போயிட்டு வந்தோன்னா ஒரு ரியாக்க்ஷன் வர்றோமா அதுக்குள்ள ரியாக்க்ஷன் அவ்வளவுதா இருக்கு ஆனா எ தம்பி வெளில போயிட்டு வந்தான் வெச்சுக்கோங்களே அப்டியே என்ன சொல்றது ம் அவ் ஊற மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டு நாங்கதா சொல்லி சிரிப்போ டேய் இது என்னடா பொண்ணா உன்னிய பாத் து வெக்கப்படுதே அப்டின் சொல்லிட்டு நாங்க சொல்லிட்ருப்போ ரெண்டு பேருக்கும் பாண்டிங் பயங்கரமான பாண்டிங்கா இருக்கு
ம் தாய் மாமா இல்லன்னாக்க பின்ன எதுக்கு
இல்லன்னா இருக்கோமா லீவுக்கு வந்தோ செரியான இதா இருக்கு தூங்கும்போது கூட ரெண்டு பேரு ஒன்னாதா தூங்குவாங்க அந்த அளவுக்கு எனக்கு அண்ணெ ஒண்ணு தம்பி ஒண் ணு
ம்
தூங்கையில பாத்தீங்கன்னா கால் வந்துட்டு எங்க அண்ணெ தலையிலயு ஒடம்பு வந்துட் தம்பி பக்கத்துலயு இருக்கு சரியான காமெடியா இருக்கு இப்ப காலையில கூட அத பத்திதா பேசி சிருச்சுகிட்டு இருந்தோ
ம்
ம் அது மாரி என்ன சொல்றது பொறந்த வீட்டுல வந்தாவே ஒரு சந்தோஷந்தா தோழி
ஆமா சிஸ்டர் நாலா எங்க வீட்டுக்கு எங்க சிஸ்டர் மாசத்துல ரெண்டு நாள் மூணு நாள் தா போய் தங்கணுமா அதுக்கு மேல போயி தங்க கூடாதுன்றாங்க அதிகமா போக கூடாதுன்றாங்க சிஸ்டர் அதுதா கடுப்பாரு இருக்கு அங்க போனாலே எனக்கு மைண்ட்டு கொஞ்சோ ஃப்ரீயா இருக்கு
ம்
ம் சிஸ்
போயிட்டு வாங்க அந்த ரெண்டு மூணுாளாவது டைம் கெடைக்குதுல்ல அதுலயாவது போயிட்டு என்ஜாய் பண்ணுங்க
நான் ஒரு டிகிரி முடுச்சுருக்க சிஸ் பி சி ஏ நீங்க என்ன படுச்சுருக்கீங்க
நா ஃபஸ்ட் டிகிரி முடுச்சுட்ட இப்போ செகண்ட் பண்ணிட்ருக்க
ஆ என்ன டிகிரி சிஸ்
பி எட் இப்ப போயிட்டு இருக்கு தோழி
கரஸ்லியா
ரெகுலர்தா அப்பக்கப்ப லீவ் எடுத்துக்குறது இப்ப கொழந்த இப்பதா போட்டது
ஆ
ம்
சேரி சேரி தோழி சூப்பர் படிங்க படிங்க
எ எப்பனாலு படிக்கலான்னு சொல்றாங்க ஆனா என்ன பொறுத்தவரையு வாய்ப்பு கெடைக்கைல படிச்சாதா
அது உண்மதா சிஸ்டர் அ நானுமே இப்ப ஒரு டிகிரி போட்லான்னு நெனைக்கிறே ஆனா இப்ப நானு தனியா வந்தாதா என எனக்கு மைண்டு ஃப்ரீயா இருக்கு ரிலாக்ஸா என்னால படிக்க கூட முடியு.
ஆ கொழந்தைய பாத்துக்க ஆளு வேணு தோழி இப்ப எங்க அம்மா பாத்துக்கறேன்னு சொல்றாங்க. அதனால நா வந்துட்டு போட்ருக்கே. அந்த மாரி உங்களுக்கு பாத் த்துக்கா எ கொழந்தைய பாத்துக்க ஆளு இருந்தா நம்ம பண்லா.
கரஸ்ல கூட போட்டு பண்லா சிஸ். நானு அதுதா பாக்கறே அந்த ஐடியாலதா இருக்கே இல்லனா எக்ஸாம்க்குதா படிக்கலாமா ஒரு ஐடியால இருக்கே.
எதாவது லைஃப் ல பண்ணாதா தோழி நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு.
அது உண்மதா தோழி. யாரையு கடைசி வரைக்கி எதிர்பாத்திருக்க முடியாது சிஸ். என்னைக்கா இருந்தாலு நம்ம சொந்தக்கால்ல நின்னாதா அது நமக்கு மரியாத.
ம் ஆமா தோழி அது உண்மதா. எங்க வீட்ல காலைல இருந் து என்னன் தெர்ல ஷடவுனா இல்ல என்னனே தெர்ல. கரெக்டா ஒன்பது மணிக்கி கரண்ட்டு போயிடுச்சு ஒரு வேள இன்னக்கி ஷடவுனா எது இரு க்குமா என்னன்னு தெரியில.
ஆ
அடிக்கடி இப்ப கரண்டு கட் ஆயிட்டே இருக்கு.
ஆமா தோழி ஆனா இப்ப என்னன் தெர்ல. இங்க வந்து கொஞ்சொ சிட்டிதா. ஃபஸ்ட்லா கரண்டு நிக்காது இப்ப இங்க அடி க்கடி நி கரண்டு நிக்கிது ஃபஸ்ட்லா ஷடவுனே இங்க இருக்காது ஆனா இப்பல்லா அடிக்கடி ஷடவுன் போட்றாங்க. கால்ல ஒம்போது பத்து மணி சியா ஈவினிங் நால்ரைக்கி அஞ்சு மணி க்குதா கரண்டு குடுக்குறாங்க. என்னனு ஒன்னு ஒன்னும் புரியல. இப்ப நா வேற சார்ஜ் போடல நீங்க சொன்னவுந்தா ஞாபகோ வருது ரெண்டு பர்சன்டேஜ்ல இருக்குது.
இப்ப எனக்குமே அதேதா தோழி சேம் எனக்கு இப்ப அஞ்சு பர்சன்டேஜ்ல இருக்கு. என்னன் தெர்ல நா எப்பவு சார்ஜு போட்ருவே இன்னக்கி வேலையா இருந்ததுல நா மறந்துட்டே வந்து பாத்தா கரண்ட்டு இல்ல.
உ
கஷ்டந்தா சரி இந்த இத பேசிட்டு அதுக்கப்பறோ கரண்ட் எதுவு வருதானு வெயிட் பண்ணிதா சொல்லி பாக்கணு
சரி சரி எனக்கு ஒன் பர்சன்டேஜ் வந்துச்சு இன்னு ஒரு ஃபிஃப்டி செகன்ஸ் முடிஞ்சிச்சுன்னா பத்து நிமிஷோ பாக்கலா
அதுக்குள்ளயு நம்ம கால் முடிக்கிற அளவுக்கு கரெக்டா இருக்குன்னு தா நினைக்கிறே பார்ப்போ தோழி ஆனா கஷ்டந்தா ஆனா என்ன நம்ம கையில செல்லு இருந்தும் சார்ஜ் இல்லலைன்னு வச்சுக்கோங்களே ரொம்ப கஷ்டந்தா
அதுவு உன்மதா தோழி
அதே மாரி கையில செல்லு இருந்து காசு போடலன்னு வச்சுக்கோங்க அது அத விட கொடுமையா இருக்கு
ஆமா எ எனக்கு இருக்கிறதே அது ஒன்னு மட்டுந்தா
ஆமா வீட்டுக்கு பெண்களுக்கு பொழுதுபோக்கு டி வியு இதுவு தானே
ஆமாமா
அதுலயு நம்ம கொஞ்சோ ரொம்ப மூழ்கிர கூடாது ஓரளவு தா பாக்கணு எதுனாலனா நா எது எதனால சொல்றே அப்டின்னா எனக்கு வந்துட்டு ரொம்ப அதிகமா வந்துட்டு மொபைல் பாத்துட்டு இருந்தா இப்பல்லா என்னன்னே தெர்ல கண்ணு வளைக்கிற மாதிரி ஒரு ஃபீல்
உ
அதனால எங்க அம்மாவே திட்டிட்டு கெடப்பாங்க செல்லு ஓவரா பாக் கத பாக்காத பாக்
சரிங்க தோழி நமக்கான டயம் முடிஞ்ச்சு உங்ககிட்ட பேச ரொம்ப சந்தோஷம் அடுத்த அழைப்புல சந்திக்கலாம்
ஆ நன்றி தோழி
அ